இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்
உம் ஹ நல்லா இருக்கு ங்க கொழந்தைகளா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க கொழந்தைங்க எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஆ அஞ்சு மணிக்கு போல வந்துருவாங்க வீட்டுக்காரு மதியோ சாப்ட வந்தாரு சாப்ட்டுட்டு கெளம்பிட்டாரு வேலை கி
ஓ செர் செரிங்க கொழந்தைங்க ஸ்நாக்ஸ் இத கொண்டு குடுத்துடுறீங்களா காய்கறி எல்லா சாப்ட்டுக்குங்கலா பொரியல் எல்லா சாப் டுவாங்களா
உம் மதியோ சாப்பாட்டுக்கு வந்து காய்கறி செஞ்சு குடுப்பேங்க அவுங்களுக்கு வந்து உருளக்கிழங்கு ரொம்ப புடிக்கு ஆனா உருள்ளக்கிழங்கு பாத்தீங்கென்னா ரொம்ப பிடிக்கு இருந்தாலு உருளக்கிழங்கு வந்து வா ய்வு இல்லைங்களா வாய் வாய்வு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாவுச்சத்து அதிகோ அதுவுல்லாம இன்னொன்னு உருளைக்கிலங் பிள்ளைங்களுக்குல்லா எண்ணெய்ல பொறிச்சி குடுத்தா ரொம்ப விரும்பி சாப்புடுவா அவ இருந்தாலும் அ பொரிச்சக குடுப்பேங்க வாரத்துல ஒரு நாள் தா கொடுப்பே ஒடம்புக் கு எண்ணெயில போட்டு சாப்பறது ஒடம்புக்கு நல்லது இல்லைங்ளா நல்லது இல்லைல்ல அதனால வந்து நா னு என்னைகோ வாரத்துல ஒரு நாள் அப்டிதா குடுப்பே அ அப்றோம் பார்த்தீங்கன்னா அவுங்ளுக்கு நல்ல சத்துள்ள காய்கறிகளா குடுப்பேங்க இந்த மேராக்கான் சொல்லுவாங் அவுங்க தெரியுங்ளா உங்ளுக்கு
சவு சவு தானுங்க
ஆமாங்க அந்த காய் ஒடம்புக்கு நல்லது நா நெறைய பெனிஃபிட் சுருக்கு அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த பச்சையா இருக்குற காய்கறிகள்லா நெறைய குடுக் கலா எப்போமே சாப்பாடு ஸ்னே சாப்பாடு வந்து கம்மியா வெச்சிட்டு நா சின்ன கொழந்தையிலருந்தே காய் அதிகமா குடுத்து பழக்கிருக்கேங்க அதனால பாத்தீங்கன்னா புள்ளைங்களு னு சாப்பாடு கம்மிய தா சாப்டுவாங் காய் அதிகமா எடுத்துக்குவாங்க அதனால கா காய் அதிகோ எடுத்துக்கறதுனால அவுங்களுக்கு பசியு அவ்ளோ சீக்கிரோ எடுக்காது பசி எடுத்தாதானே ஸ்நாக்ஸ் எல்லா சாப்புடுவாங்க அதனால நா காய் நெறைய டெய்லி ஒர் காய் செஞ்சி குடுத்துருவேங்க அவுங்ளுக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரக்கா குடுப்பே அப்புறோ வெண்டுக்கா குடுப்பே ம் அது அவுங்ளுக் புடிச்ச காய் ஒரு நாலஞ்சி காய் இருக்குங்க அதே மாரி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சோ எடருக்கு அதுலயே காய் நானே போட்டு வெச்சிருக்கே கெமிக்கல் இல்லாம அதனால அந்த காய்கறிகள்ல்லா செஞ்சி குடுத்துருவேங்க அவுங்களு நா வேணாமன் சொல்ல மாட்டாங்க சாப்ட்டுக்குவாங்க ந நல்லா காய்கறிகள்ல அப்பைல்லருந்தே நல்லா பழக்குனதுனால கேரட்டு அவுங்களுக்கு ரொம்ப புடிக்கு கேரட் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லது இல்லைங்களா அ விட்டமின் ஏ இருக்கிறதுனால அவுங்ளுக் வந்து த பொரியல வாரத்துல ஒரு நாள் செஞ்சி குடுப்பே ஆனா ஈவினிங் டைம்ல வரும்போது பாத்தீங்கன்னா னா ஒரு கேரட்ட அப்டியே கைல வாஷ் பண்ணி அந்த தோல் மேல் தோல்ல அந்த சின்ன சின்ன நார் ரு மார்ருக்குலங்க அதெல்லா அப்டியே கத்தில சீவிட்டு அத நல்லா தண்ணிலக் கலுவிட்டு அப்டியே கையில குடுத்துருவேங்க கொழந்தைங்களு விளையாண்டுகிட்டே அப்டியே கடிச்சி பச்சையாவே சாப்ட்டுருவாங்க அப்புறோ வெண்டுக்காயு அதே மாதிரி தாங்க அவுங்க ச ஈவினிங் டைம்ல கேரட் குடுத்துருவே ஏன்னா அது இனிப்பா இருக்கனால சாப்ட்டுருவாங்க வெண்டுக்கா பாத்தீங்கன்னா அவங்ளுக்கு மூள வள ளர்ச்சி ஏ என்ன சொல்லி குடுப்பன்னா உங்களுக்கு ஸ்கூல்ல மிஸ்ஸு பாடோ நடத்தும் போது இது ம மறந்துச்சின்னு சொல்லி திட்டுவாங்கல்ல அது மறக்காம இருக்கணுன்னா ம் இந்த வெண்டக்காய வந் து சாப்டுங்க நல்லா ஞாபக சக்தி இருக்கு அப்டின் சொல்லி அவுங்ளுக்கு ஒவ்வொரு இது எதையாவ்து ஒரு கதைய சொல்லி பச்சையா சாப்பற்ற காய்கறிகெள்லா அவுங்களுக்கு பச்சையா குடுத்துருவேங்க கேரட்டு இந்த வெண்டக்கா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேரட்டு பீன்ஸு அ கோசு இதெல்லா வந்து பொரியில பாத்தீங்கன்னா அப்டியே ஒ பச்சைய சோலட் மாரி ஈவினிங் ஸ்நேக்ஸு ஸ்நேக்ஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா காய் கறிலேயே செஞ்சி குடுத்துருவேங்க அ அவுங்கள் வந்து அவுங்ளுக்கு ஆயிலே எது இருக்காது ஒடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்து அ காயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லா வேக் க வெக்காம ம் பாதி வேக பாதி வேக வெச்சாதா சத்துன் சொல்றாங்க டாக்ட்ரு ருங்ளுமே அதனால என்ன பண்றதுனா காயு ரொம்ப அதிகமா வேக வெக்காம பாதியா வேக வெச்சி குடுத்துருவே அதனால பாத்தீங்கன்னா கொழந்தைங்க பச்சையா குடுக்கும் போது அதுங்ளுக்கு தேவ் கொஞ்சல் லைட்டா புளிப்பு காரம் இதெல்லா சேத்து உப்பு இதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி சேலட் மாரி செஞ்சி குடுக்கறதுனால அவுங்க சாய்ங்கால ஈவ்னிங் டைம் ஸ்நேக்ஸு ஒவ்வொரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரட் குடுத்துருவே ஒவ்வொரு நாளைக்கி இந்த மாரி சேலட் மாரி வாரத்துல மூணு நாள் நாலு நாள் செஞ்சு குடுத்துருவேங்க அத் அது நல்லா பெனிஃபிட் நீங்க எப்டிங்க கொடுப்பீங்க
நானு கேரட் கொடுப்பங்க கா கேரட் எப்பவுமே பைய வந் து காலைல எந்திருச்சோன்னே ஒரு நெல்லிக்கா சாப்டுவா நெல்லிக்கா சாப்புட்டு கருகாப்பலையு சாப்டுவா நெல்லிக்கா சாப்புட்டு கருகாப்பலையு கேரட்டு சாப் டுவா காலைல எந்திருச்சவொனே காபி டீயெல்லா குடிக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே பாலு குடிக்க மாட்டாங்க காலைய எந்துரிச்சோனே பாப்பா வந்து கேரட் மட்டு சாப்டு பைய வந்து கருகாப்பிலையு சாப்டுவா நெல்லிக்கா சா சாப்டுவா டெய்லி ஒரு கேரட் சாப்ட்ருவாங்க மத்தியான லன்ச்சுக்கு முட்ட மு கேரட் பச்சையாவே சாப்டு கேரட்டு பொரியிலு பிரியாணி அந்த மாரி செய்யும்போது செஞ்சுக்குவே அப்றோ நீங்க சொன்ன மாரி எப்பாது ஒரு நாள் வந்து கேரட்டு பீ ன்ஸு போட்டு பொரியல் பண்ணுவே முட்ட கோசு இருந்தாலு போடு கோஸு இருந்தாலு போடுவே அந்த பொருள் செய்வே மேக்சிமம் அதிகமா வந்து கோஸ் தனியாதா செய்வோ அதுதா இவுங்களுக்கு புடிக்கு எப்பவுமே கேரட் வந்து பச்சையாவே சாப்ட்ருவாங்க பாப்பா வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிப்பாங்க பீட்ரூட் வந்து ஜூஸா போட்டு அது கூட கொஞ்ச கேரட் பீட் ஒரு சமய சில சமய எ ஒரு வார என்ன பண்ணுவோ பீட்ரூட் மட் டு ஜூஸா போட்டு குடிப்பா சிலசமயோ என்ன பண்ணுவ கேரட் பாதி பீட்ரூட் பாதி போட்டு ஜூஸ் போட்டு அவ ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்களா அதனால ஜூஸு இந்த காய்கறி எல்லா பச்சையா சாப்டுட இல்லாம இந்த மாரி ஜூஸ் போட்டு குடிப்பா அப்றோ அவ கொஞ்சோ கலரா இருக்குனு நனப்பா கலரா தா இருப்பாங்க ஸ்போட் ஸ் போறனால கொஞ்ச கலர் கொறஞ்சனால இதெல்லா குடிச்சா கலர் வருன்னு சொல்லி அந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பாங்க பச்சையாவே குடிப்பா அப்றோ வெண்டைக்காயு வந்து அவங்க நீங்க சொன்ன மாரி இப்போ வெண்டைக்காயு பச்சையாவே சாப்டுவாங்க நானு தோட்டத்துல போ போ தோட்டத்திலயு வச்சிருக்கோ வீட்லயே கொஞ்ச வெண்டக்கா கத்திரிக்கா இதெல்லா வச்சிருக் குங்க நானு இயற்கை முறையில தா ஃபுல்லா செடி வச்சிருக்கே அப்ப வெண்டைக்கா வந்து செடியிலயே இருக்கா அப்படியே பொறிச்சு கழுவி சாப்டுவாங்க வெண்டைக்காயு சாப்டுவாங்க கருவோப்லையு வீட்ல வச்சிருக்கோ அதையு புடுங்கி அப்டியே பச்சையா சாப்டுவாங்க நானு சாப்டுவே கேரட்டு சந்தையில இருக்குங்க வார வார எங்ஊர் சைட் சந்தை போடுவாங்க அதுல கேரட் வந்து மளிகை கடைல பாத்தீங்கன்னா கேரட் எப்பவுமே ஒரு கிலோ நூற் வயாதா இருக்கு ஆனா எங் சந்தையில வந்து ஒரு கிலோவே சில சமய இருவ ரூவாக்கு முப்ப ரூபா அந்த மாரி ஃப்ரெஷ்ஷான கேரட் நெறையா கடைக்குங்க அதனால நாங்க வாரவார சந் யல வாங்கிட்டு வந்துச்ட் டெய்லி ஒரு ரெண்டு பேர ஆளுக்கொரு கேரட்டு நானும்மே சாப்டுவே எங்க வீட்டுக்காரு சில சமய சாப்டுவாங்க கேரட்டு மத்தபடி அவங்களுக்கு எந்த காய் புடிக்குன்னா பீர்கங்கா தா ரொம்ப புடிக்குங்க பீர்கங்கா வெதை இப்ப நா போட்ருக்க அத வுமே அக்னி்நட்சதத்த வெதை போடனுங்க அது போட்ருக்கே அது ஒரு ரெண்ட் ரெண்டு மூணு மாசத்துக்கு பீக்கங்கா ம் புடலங்கா பாவக்கா இந்த மூணு அவரக்கா நாலு போட்ருக்கங்க அது வந்து மூணு மாசத்துக்கு நீங்க எங்க வீட்ல டெய்லியு ஒரு நாள் பாவக்காயா இருக்கு ஆனா அதுல மருந்தெல்லா எதுமே போட மாட்டேங்க வெறு மாட்டுத்தொழு உரம் மட்டுும்தா போட்ருக்கே ஆட்டு உரம் போடுவே அப்றோ ஒரு நாளைக்கு பீர்கக்கங்க ஒரு நாளைக் பாவக்கா ஒரு நாளைக் பொடலங்கா ஆனா அது அது ரெகு எல்லரா மாத்தி மாத்தி கொடுத்தாலு அவங்க சாப்ட்டுக்குவாங்க அவங்களுக்கு ரொம்ப புடிக்கு அந்த காய் ஆ கடையில வந்து நா எப்பமே வருசம் முழுவது வீட்ல போற மூணு இந்த காய் புடலாங்காயு பீர்கங்காயு கடையில எப்பவுமே வாங்க மாட்டேங்க ஏன்னா நாங்க வீட்ல எப்பவும் வருஷத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு போடும்வங்க அது வந்து ஃப்ரஷ்ஷா சூப்பரா இருக்கு காலையில எந்திரச்சு சமைக்கும் போது டைரக்ட்டா பொறிச்சு கழுவி செய்வேங்க அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு நாட்டப்பீ நாட்டுப்பீக்கங்கா தான் போடுவேன் அதுல தணி தண்ணி நிறைய இருக்கும் அப்போ புடலங்காயும் வறண்ட மாதிரியே இருக்குது ப்ரெஷ்ஷா இருக்கும் அப்போ நாங்க அத சாப்ட்டு பழகுற துக்காட்டி குழந்தைக வீட்டுக்கார் எல்லாருமே சாப்ட்டுக்குவாங்க அத சாப்ட்டு பழகிட்டு கடையில வாங்குனா அது வந்து அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆனதா தான இருக்கும் இந்த மூ ரெண்டு காய் மட்டும் அவுங்களுக்கு வீட்ல இருந்த காய் மட்டும் தான் பிடிக்கும் மத்த வருஷத்து விளையிற அந்த காய் வாங் வாங்கவே மாட்டேன் வீட்ல எப்பமா வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க ஆனா போரடிக்கான் போரடி இந்த காய் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பீர்கங்காயும் வீட்டுல போடுறது புடலங்காயும் டேஸ்டா இரு ஓ அத தா மாத்தி மாத்தி சாப்டுவாங்க அப்புறம் அரசாணிக்கை போடுவோங்க சீசனுக்கு தானே போட முடியும் அரசாணிக்கையும் தோட்டத்துல போடுவோம் அரசாணிக்கை போடும் போது அவர் ரெகுலரா சாப்பிட மாட்டங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒருக்கா சாப்டுவாங்க அரசாணைக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அரசாணிக்கையும் சாப்டுவாங்க அத நாங்க அஹ் அல்வா மாரியும் செய்வோ அரசானிக்கா அரசாணிக்க அல்வா மாதிரி செய்வோம் அரசாணிக்கம் ரொம்ப பிடிக்கும் அஹ் வீட்டுல வெண்டக்கா அவரைக்காய் வீட்டுல வைப்பங்க அந்த வீட்டுல வைக்க வைக்குறது சேரி எதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க மேக்சிமம் வந்து கடையிலயே வாங்குறது இல்லைங்க வீட்லயே ஏதோ ஒரு காய் வச்சுட்டு அப்புறம் தோட்டத்துல இருந்து வாழைத்தண்டு வாழைப்பூவு அந்த மாதிரி கொண்டு வந்துக்குவோம் அதுவும் வாழ பூவும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்சிமம் என் குழந்தையும் வந்துங்க பொரியல் செஞ்சு தோசை சுட்டு தோசைக்கு மேல உள்ள வந்து வச்சு சுருட்டி சாப்டுவாங்க சப்பாத்திக்கும் அந்த மாரி வச்சு சாப்டுவாங்க அஹ் மேக்சிமம் எல்லா காய்கறியும் உங்களுக்கு புடிக்குங்க அது வீட்ல விளையிறது எதா இருந்தாலும் அவுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வீட்ல வச்சிருக்கீங்களா அது உங்களுக்கு ரொம் அப்ப கொழந்தைகள் புடிக்கும் தான கண்டிப்பா
ஆமாங்க எங்க கொழந்தைங்களும் அ பீ மித்தவுங்கன்னா உஹம் சும்மா எதுவுமே போடாம வெறும் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் இது மட்டும் போட்டு குடுத்தா அது எப்படி சொல்றதுங்க நான்வெஜ்ஜி நான்வெஜ் பஞ்ச் மாதிரியே அப்படி ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால குழந்தைங்க அத விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல ஜூஸ் குடுப்பேன்னு நீங்க சொன் னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்நது நானும் குழந்தைங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலாம் இருக்கேங்க அந்த டாக்டருமே ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்றாங்க ஏபிசினா அந்த நெல்லிக்கா கேரட்டு பீட்ரூட்டு இது மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்க சொ மூணையும் ஒன்னா போட்டு அரச்சி அத ஜூஸ் மாதிரி கலந்து குடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னா ங்க நானும் இனி ஏபிசி ஜூஸ் கொடுக்கலான்னு இருக்கேங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொழந்தைங்களுக்கு வந்து இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நா வந்து நல்ல நீர் அதிகமா இருக்க காய் இந்த சொரக்கா பீக்கங்கா அப்புறம் பாத்தீங்கன்னா சொ ரக்கா பீக்கங்கா பொடலங்கா இதுல எல்லாம் கொஞ்சம் நீர் சத்து அதிகமா இருக்கனால நா நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகள் கொடுப்பேங்க அதுவும் குழந்தைங்களுக்கு ஏன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுல தண்ணி அதிகம் குடிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுவேனா இந்த மாதிரி காய் ஐட்டம்ஸ் ஐ இது சுரக்கா எல்லாம் சாப்டும்போது நம்மளுக்கே தெரி தெரியும் நல்ல நீர்சத்து அதிகமா இருக்குறது அதனால இந்த மாதிரி காய்கறிகள்லா நிறைய அவுங்களுக்கு கொடுப்பேன் எப்பவுமே குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்தந்த சீசனுக்கு எது உடம்புக்கு ஹெல்தோ அந்த அந்தந்த சீசனுக்கு என்ன காய்கறிகள் மலிவா கிடைக்குதோ அந்த காய்கறிகள் நிறைய குடுத்துருவேங்க ஆஹ் அதனால குழந்தைங்களுக்கும் எந்த பிரச்ச அவங்களும் நல்லா காய் அதிகம் சாப்பிட்றதுனால எனக்கு எந்த பிரச்சனை இல்ல ஆனா ஒரு சில குழந்தைகள் எல்லாம் பா்த்தீங்கன்னா காயே சாப்பிடாது நம்மளுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை அவுங்களே சாப்பிட்டு பழகிட்டாங்க அதனால ரெகுலரா
சின்ன வயசுல இருந்து நம்மோ குடுத்து பழக்கிறோனுங்க நீங்க சொன்ன மாரி சொரக்கா எங்க வீட்டுல இருக்கு அத மறந்துட்டே சொரக்காயு இருக்கு சொரக்காயும் அவங்களுக்கு ரொம்ப புடிக்கு ஆனா செரக்காய் பொறி பொறியல் மாரி செய்யக்கூடாதுங்க அவுங்களுக்கு இந்த கூட்டு மாரி செய்யணு கூட்டு மாரி செஞ்சாதா புடிக்கு பொறியல் மாரி செஞ்ச
சே சேரிங்க கொஞ்சோ டைம் ஆயிருச்சி நா சொர காய பத்தி அப்புறோ இன்னொரு நாள் கேட்டுக்கறேங்க